ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்கு தோழி உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுப்பா கேக்குதுங்ளா
சரிங்க கேக்குத் தோழி சாப்ட்டீங்ளா தோழி
ஆ சாப்ட்டம்ப்பா சாப்ட்டிங்ளா
நா சாப்ட்டே தோழி
ம் சேரிடா இன்னிக்கா ம் ரசொ சாதொ ரசொ சாதொ செஞ்சே முள்ளாங்கி பொரியல் பண்ண ம் அப் ட்றோ நீங்க எப்டி நீங்க என்னபண்ணீங்க
தோழி நாவந்து எக்ரைஸ் செஞ்ச தோழி பிள்ளங் கேட்டதுனால அது சா அது செஞ்சே அதுவே சாப்பிட்டுக்கிட்டாச்சு தோழி ஹஸ்பண்ட்டு டிரைவர்ரு அதுனால வண்டிக்கு பொயிட்டாரு நானு பாப்பாவு தாருக்கோ சின்ன பாப்பா பெரிய பாப்பா நானு தாருக்கோ
சேர் சேர் சேரி இத்தா பாப்பா அழுற மாரிருந்துச்சு ம் ம் ஆம்பளப்பப்பா ஆ பொம்பள பாப்பா குட்டிப்பாப்பா
சின்ன பாப்பான் சின்ன பாப்பான்ரே சாரி தோழி ரெண்டுமே ம் பொண்ணு தோழி
பொண்ணா ஓக்கே ஓக்கே பொண்ணு பொண்ணு பெத்திருக்கவங்கல்லா ரெம்போ பாக்கியசாலின் சொல்லிருக்காங்கப்பா
இல்ல தோழி அப்டியெல்லா ஒன்னு கெடயாது தோழி நால்லா ரொம்ப கஷ்டப்படுற இந்த பிள்ளைங்கள வச்சிக்கிட்டு
சேரி ஆம்மா ஆம்மா பசங்கல்ல அப்டிதாருப்பாங்க
கண்டிப்பா தோழி
ம் பெரிய்வ எத்தனாது படிக்கிறா
ஆ தோழி அவுங்க வந்து யூ கே ச் போறாங்க தோழி
ஓக்கே ஓக்கே ப்பா பெரிய படிப் படிப் படிக்கிறாங்க
இல்ல தோழி அப்டில்லா கெடயாது யூ கே ச் தா போறாங்க
அதுதாங்க ஏங்க இப்ப இப்ப படிப்பே அதாங்க பெரிய படிப்பு
அப்டியா
ஆம்மா காலேஜ் படிக்கற்துல்லா படிப்பு கெடையாது இப்ப அது படிக்கிறதுக்குதா பெரிய படிப்பு அவுங்க
ம் யு கே ஜ் போறாங்க சின்ன பாப்பாக்கு ஒன்றவய்சு தா ஆகுது
சேர் சேர் சேரி
ஆனா சின்ன பாப்பா தா ரொம்ப சேட்ட பண்ணுவாங்க சுத்தமா தாங்க முடியாத சேட்டெல்லா சின்ன பாப்பாதா
ம் இப்பதா அதெல்லா என்ஜாய் பண்ணி பாக்முடியு ம்
கண்டிப்பா தோழி அதே மாரி எங்க பாப்பா பாத்தீங்ன்னா கையக்குள்ளேயே இருக்கணும்னு நெனைப்பாங்க சின்ன பாப்பா
ஆம்மா யாரு இல்லல்லப்பா விளையாடத்துக்கு ம் ஆ தாத்தா பாட்டில்லா இல்லல்ல அவுள்க்கு
இருக்காங்க தோழி ஆனா அவுங்களா வேலைக்கு போறாங்க காட்டுக்கு போயிடுவாங்க
ஓகே ஓகே ஓகே ஊர்ல இருக்கீங்ளா
இல்ல இல்ல தோழி ஊர்ல இல்ல அ வீட்லதா இருக்கோ ஆனா வந்து எங்க ஊர்ல வந்து திருவிழா தோழி கொஞ்சோ ஓரளவுக்கு கொஞ்சோ லேசா சவுண்ட் வரு
சேர் சேரி ஓகே ஓகே ஓகே ம் காஃபி டீ பிஸ்கெட் எல்லா சாப்ட்டாங்ளா சாப்ட்டீங்ளா
ஆ காஃபி வச்சு குடுத்தே தோழி சாப்ட்டாங்க பிஸ்கெட் தொட்டு குடிச் ரெண்டு பேரு இப்பதா சண்ட இழுத்துட்டு
ம்
சைலன்டா அப்பதா ஒரு மேடம் படுத்துருக்காங்க ஒரு மேடம் நா அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு வெளியே நிக்கிறாங்க
அடிக்காதீங்க அடிக்காதீங்க பசங்ளல்லா
இல்ல தோழி அடிக்கெல்லா மாட்டே நானு சேட்டே எப்டின்னா சொம்பத் தூக்கிட்டு வெளியே ஓடிருச்சுங்க சின்ன பாப்பா அதப் புடிச் சி வேகமா தள்ளி வுட்றதுல தப்பான விஷ்யோல்ல
ம்
அதனாலதா மெரட்ன அந்த புள்ள வீட்டுக்குள்ள வரலன்னு
பாடோல்லா நீங்ளே சொல்லிக் குடுத்துருவீங்ளா பாப்பாக்லா
ஆ சொல்லி குடுத்துருவே தோழி யூ கே ஜி பொய்ட்டு வந்ததுக்கு அப்றோ இப்ப சொல்லி தர மாட் நைட்டுதா அந்த சாப் ப்ட போறோல்ல அந்த டைம்ல கொஞ்ச நேரோ படிக்க வச்சுட்டு அப்றமேட்டுக் சாப்ப சாப்பாடு குடுத்து தூங்க வப்பே
சேரிப்பா சரிப்பா ம்
ஏனா தோழி வந்தவொட்னே வந்து அவுங்ள படி சொல்லி டார்ச்சர் பண்ணா ஒரு புள்ளைங்க படிக்க மாட்டேகிது எழுத மாட்டேகிது வெறுப்பு வந்துருது
ஆமா ஆமா இருவத்தி நாலு மண் நேரோ அங்கே இருந்துட்டு இங்க வந்துதா கொஞ்சோ ஜாலியா விளையாடுவாங்க விளாயாடிட்டு விளையாடிட்டு அமகலம் பண்ட்டு அதுக்கு அப்றமா சொன்னாதா செரி செய்வாங்க சே நம்ப வழிக்கு வருவாங்க
கண்டிப்பா தோழி அந்தப் படுக்க போற டைம்ல மட்டுதா நம் பேச்ச கேப்பாங்க அப்டினெல்ல நா வந்து அப் ப்ப எழுத வச்சு கொஞ்சோ ஓரளவு படிக்க வச்சிருவோ கால்ல மார்னிங் எந்திரச்சோனே அந்த புக் எடுத்து வச்சு ஓரளவு படிக்க வச் சிருவே ஓகே எட்றைக்குதா போறாங்க அப்டின்னால்ல ஏழு மணிக்கு எந்திரிச்சோம்ன்னா ஒரு பத்து நிம்ஷோ படிப்பாங்க அதுல இன்னு பத்து நிம்ஷோ படிச்சால அது அதிகதான தோழி ஏனா ம் ஏ பி சி டி தான சொல்றாங்க
ம்
அப்டின்நினையில வந்து அது அதிகந்தா அந்த பத்து நிம்ஷோ படிக்க வச்ட்டு குளிப்பாட்டி தலைய சீவறதுக்குள்ல நமக்கு வர்ஷோ ஆய்டு
ம் ம் ம் ம் அப்றோ நைட் டிஃபனா
இல்ல தோழி அவுங்க இல்லாதனால இருக்றத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்டுக்லானு விட்டாச்சு
நீயேதா நைட் ஷிஃப்ட்டு மாத்துரியா
என்னாங்க தோழி
நைட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் மாதிரிங்ளா தோழி
இல்ல தோழி அவர் வந்து எப்டின்னா டிரைவருனா லாரி ஓட்டுவாங்கள்ல லோட்ல்லா எடுத்துட் போவாங்க பாத்திங்ளா ஆமா அந்த மாரி பொய்ட் அது ஞாயித்துக்கிழம வந்து
ம் ம் சேரி சேரி எங்க வீட்ல நானு எங்க வீட்டுக்காரு மட்டுதா பாப்பா பாப்பாக் கிடையா பாப்பா இல்ல பா ம் ம் பாப்பா இல்ல ஆ பாப்பா இல்ல ம்
ஏன் தோழி மேரேஜ் பண்ணி குடுத்துடீங்ளா
இல்ல மேரேஜ்ல்லா ஆயிடுச்சு அது கொஞ்சோ ப்ராப்ளம் வந்துச்சு பாப்பாக்கு கன்சிவா இருக்கும் போது கொஞ்சோ ஹார்ட் பீட் தெரியில்ல அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் அதா அஞ்சு மாசோ அஞ்சு மாச டைம்ல வந்து ரொம்போ ம்ச் ஹார்ட் பீட் செரியில்ல ரொம்பவே இதுவா இருக்கு அப்டின்றதுனால என்னாச்சு அத டாக்டர் எல்லா ரொம்போ கன்சல்ட் பண்ணி ட்ரை பண்ணாங்க காப்பாத்தலா தா பாத்தாங்க எனக்கு கொஞ்சோ வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் நான் கொஞ்சோ கொஞ்சோ ஹேண்டிகேப்பு அதனால எல்லா டாக் டருங்களா வந்து ஏ நீதா இப்டி இருக்க உங்க அம்மா உண்ண வச் சு கஷ்டப்படுறாங்க நீங்க ஏ அந்த மாரி பண்றீங்க உங்க பொண்ண வச்சு நீங்க உங்க பொண்ண வச்சு நீங்க கஷ்டப்பட கூடாதுல்ல அதனால வேண்டா பாப்பா அப்டி சொல்லிட்டு ஆபாஷன் பண்ணாங்க ம் அதனால நானு எங்க ஹஸ்பண்ட்டுந்தா ம்
எனக்கு எப்டின்னா தோழி ஸ்டார்டிங் ஒரு பைய ஃபஸ்ட்டு கன்சிவ்வா இருந்தேன் பைய அதே மாரிதா ஹாட் பீட் இல்லாம அஞ்சு மாசத்துலயே உயிருலா இருந்துச்சு எப்டி சொல்றது அந்த எடுக்கற வெளிய எடுக்கற டைம்ல வந்து உயிர் போயிடுச்சு அந்த சுவசன் அந்த பிள்ளையால தாங்க முடியல அஞ்சு மாசம் தானே ஆகுது அப்டினையில வந்து எல்லாமே ஃபேஸ் எல்லாமே இருந்துச்சமா அது அந்த மாரிதான் தோழி ஹார்ட் பீட்னால தா அந்த மாரி ஆயிடுச்சு
ஆனா உருவெல்லா ரொம்ப வரல நா அங்க பண்ண போது அ ரொம்ப உருவம்லா இல்லாததுனால ஓரளவுக்கு காட்டல எங்களுக்கு ம்
அப்டியா எங் ஆ தம்பிக்குல உருவல இருந்துச்சுன்னு சொல்லிருதாங்க முடியே வளந்த இருந்துச்சுன்னு சொன்னாங்க மூக்கு எல்லா
ஆமா ஆமா அவுரு ஒரு ஆமா ஸ்டார்டிங் அஞ்சு ஆறு இது வந்து நாலு முடிஞ்சு நாலு நா நாலு பை அஞ்சு நடுல ம் இதுன்னா அஞ்சு ஆமா இவங்களுக்கு என்னன்னா அஞ்சு ஆறுக்குள்ள இருந்திருக்கும் அதனால போ பாப்பானா
ஹம் ஹம் நடுவுல தோழி ஆமா அஞ்சு மாச நடுவுல எல்லா இருந்துச்சமா குட்டி குட்டியா எல்லாமே குட்டி குட்டியா இருந்துச்ச
ம் ம் ஒரு ஒன்னே ஒன்னே கால் ஆமா
ஆனா வந்து எனக்கு எனமோ தெரிய தோழி இந்த ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறதுனால அதிகமா அந்த பைய ஞாபகம் வராது எப்பயோ டைம் வரு ஆன வந்து எங்க வீட்டுகாருக்கு வீட்டு ஞாபகமா தா இருப்பாரு
ம்
எனக்கு கஷ்டமாதா தோழி இருக்கு ஆனா வந்து என்னா பண்றது அவ்ளதா வேற வழி ஆ
உம்
அத பத்தி பீல் பண்ணியு என்ன பண்ண போறோ நம்ம ரெண்டு பிள்ளைங்க இருக்கு கடவுள் அதுக்கு பதிலா குடுத்தாங்க தா நா மனசுல நெனச்சிட்டு இருக்கே
கண்டிப்பா கண்டிப்பா
கண்டிப்பா தோழி எனக்கு ஒரு அந்த பைய அபார்சனல் ஆன உடனே வந்து எனக்கு வந்து ரெண்டு பாப்பா ரெண்டு பாப்பானா பஸ்ட்டு ஒடனே வந்து டூ மந்த் கேப் தா
ஆ ஆ ஆ
பண்ணிதா இருந்தே ஆனா எனக்கு ஒன்னுமே ஆகல இந்த ஆப்ரே கிழுஞ்சிட்டு வந்துரு அப்டின்தா சொன்னாங்க ஆனா எனக்கு ஒன்னுமே அதே ஆப்பரேஷன்தா திரும்பி பாப்பா பண்ணி எடுத்தாங்க
உம்
நான அப்ப ஒத்துக்கல உயிரோட இருக்க புள்ளய வந்து வெளியே எடுக்குறே எக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்ளா அத நா ஒத்துக்கு எடயில என்ன ரொம்ப பிளீட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்து ஆ ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணதே தெரியல எந்துருச்சு பாத்தாத நீ ஆப்ரேஷன் பண்ணுவ
ம் அதா அதா ம்
கண்டிப்பா தோழி ஆனா அந்த மாரி நெலமல்லா யாருக்குமே வரவே கூடாது
அதெல்லா வரவே கூடாது நா ஒன்ற மாசமா இருந்தப்பா ஹாஸ்பிட்டல்ல அப்போ ஒன்றர மாசோ எங்க தல பொங்கலே எங்க ஹாஸ்பிட்டல்ல தா போச்சு அந்த மாரி இருந்துச்சு எங்களுக்கு அதெல்லா மறக்க முடியாது இப்போ கொஞ்ச கொஞ்சோ ஞாபகம் இல்லாம எல்லாம் இருக்க முடியாது யான்னு பாப்பா ஒங்களுக்கு கால் பண்ணும்போதே பாப்பா சவுண்டு கேட்ட உடனே ஞாபகம் வந்தது எனக்கு
சேத்துள்ளேன்
அதனால தா உங்களுக்கு பாப்பா குட்டி பாப்பாவா கேட்டே நானு
காவலப்படாதீங்க தோழி உங்களுக்குன் தனியா அந்த ஒரு பிள்ள போனா இன்னொரு பிள்ள உங்களுக்கு நல்ல பிள்ளயா
ம் அண்ண பசங்க அண்ண பசங்க இருக்காங்க ம் அண்ண பசங்க இருக்காங்க செரி எல்லா ட்ரைப் பண்ணி ட்ரைப் பண்ணி பாத்துட்டு ஆ என்ன சொல்றது ஏமாந்து போனதுதா மிச்சோ இந்தனால இருப்பவங்கள வச்சு சாட்பிஷன் பண்ணிக்கலா அப்டின்ட்டு லாஸ்ட்ட விட்டாச்சு நாங்க ரெண்டு பேரும் ம்
ரொம்ப க்ளோஸ் அந்த சிஸ்டரு அந்த சிஸ்டருக்கு பேபி இல்ல
ஆ
அவுங்க வந்து என்னா பண்ணாங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து பேபி இல்லாமே இருந்ததுக்கு அப்பறோ ஒரு கேர் இல்லாம ஒரு இருந்திருக்க மாட்டேக்கு ஒம்பது வயசுல ஒன்னு வந்து கேர் இல்லாம இருந்திருப்பாங்களாட்டுக்கு அவுங்க சொந்தோ கெஸ்ட்லே ஆ அம்மா அப்பா பாவ சுத்திராம வளர்ந்துருக்க மாட்டுக்கு அந்த புள்ள வந்து சொ அந்த புள்ள இப்ப அவுங்கதா வளர்த்துட்டு இருக்காங்க புள்ள வளத்து ரொம்ப நல்ல விஷய தோழி ஏன்னா வந்து ஒருத்தங்களுக்கு பாசம் காட் ட முடியல வேற வாழ்க்கைய தேடி போறாக அந்த கொழந்தங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா அந்த கொழந்தகள் நம்ம பொண்ணா பாத்தா எவ்ளோ சந்தோஷமா இருக்கு
ஆமா கண்டிப்பா ம்
கண்டிப்பா தோழி அதே மாரி அந்த சிஸ்டர் பேசினாங்கன்னா தங்கோன் தா பேசுவாங்க அந்த பொண்ண எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த சிஸ்டர சொல்ல போனா ஏன்னா ஒ இந்த காலத் துல வந்து அடுத்த புள்ளய நம்ம புள்ளயா நெனக்காத காலத்துல வந்துட்டு அ
மத்த பிள்ளயே ஏத்துக்குறாங்களா ம்
அ தங்கோ நீ படித்தங்கோன்னு சொல்லி சொல்லி குடு ப்பாங்க அந்த புள்ளக்கி ஒன்பது வயசுல தானே அஞ்சாவது ஏதோ படிக்குதுன்னு சொன்ன சொன்னாங்க அந்த
ம் ம் ம் ம்
பொண்ணுக்கானா அம்மா யாரு அப்பா யாருன்னு எல்லாமே தெரியுமாமா
ஆமா ஆமா அது சொல்லி வளக்குறதுல ஒன்னுதப்பு இல்ல ஆமா
கண்டிப்பா அட்டாச்மெண்ட் அந்த அவுங்க கூட அட்டாச்மெண்ட் அவ்ளக்கு இல்லாம அ ஒ ஒர் டைம்லா போயி தனியா போயி அழுகுமா அந்த கொழந்தை அல்லா சொல்லைல கஷ்டமா இருக்கு
ஆமா கண்டிப்பா
நம்ம அம்மா அப்பா இப்டி விட்டுட்டாங்ளேன்னு சொல்லிட்டே இருக்குமா அந்த பொண்ணு
ம் செரி தோழி ஒரு அஞ்சிம்ஷோ ஒரு அஞ்சிம்ஷோ இருக்கீங்ளா நா பண்ற
சரிங்க தோழி டைமு டைம் தோழி
இன்னு பாக்ல தோழி நீங்க பாருங்க அ
அ தோழி நன்றி தோழி இன்னொரு அனைப்
ம் சேரி அ ஓகே தோழி ரொம்ப நன்றிப்பா